ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா
நாங்க சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இன்னு சமையல் இன்னு ரெடி ஆகல லேட் ஆயிருச்சு இருந்தாலு இன்னு ரெடி ஆகல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ஒ இன்னு நீங்க சாப்டலயா நாங்க இப்பதா சாப்ட்டு முடிச்சே
ஓ என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்கு எங்க வீட்ல தோசை தா வாரத்துல நாலு நாள் தோசை தா அதா ஈசினு சொல் எங்க அம்மா எப்பவுமே தோசை தா பண்ணுவாங்க
ஓ அப்படி ஆ இன்னைக்கு ஆ ஏ சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க அதா இவ்வளவு நேர லேட் ஆயிடுச்சு ஆமா ஆமா அ அதனால கொஞ்ச லேட்டா தா இன்னைக்கு சாப்பாடு ஆமா மழ இன்னைக்கு
ம் மழை வந்துருச்சு அங்க எப்டி
ஆ இங்கயு மழதா இன்னைக்கு அப்பா மழ ஆனா ஆ செரீ
அப்புற சாய்ந்திரத்துக்கு மேல அப்படியே கிளைமேட் ஒரு நாலு மணிக்கு மேல மாறிடுச்சு சாயந்திர மழ பெஞ்சிச்சு ஆனாலு மழ பெஞ்சாலு ரொம்பெல்லா ஒண்ணு இதால்ல ஹீட்டாாதா இருக்கு
அதா இங்கியு கொஞ்ச அப்படியே வைக்க கொஞ்ச கெளப்பி விட்டுருச்சு நல்லா இருந்தது மழ வந்து ரொம்ப சூடு அதிகமாயிடுச்சு இன்னைக்கி ஆமா
பாப்பா வேற்
ஆ வே ரொம்ப வே வெக் ஆமா ஆமா ஆமா ஆமா ரொம்ப வெக்கயாதா இருக்கு இன்னைக்கி ஆமா இது திருப்பதி போனுன் சொன்னீங் போனோன்னு ப்ளான் பண்ணீங்களே என்னாச்சு ஏதோ முடிவா
அது நாங்க போயிட்டு வந்ட்டோங்க உங்ககிட்ட சொல்லணுன்னு நனைச்ச வச்சிருந்தே நாங்க போயிட்டு வந்துட்டோ போன வாரம் போனோங்க ஓ ஆனா நல்ல கூட்ட சாமி பாக்குறதுக்கு நாங்க போனன்னிக்கு ஏதோ திருப்பதில ரெக்கார்டா ஒரு லட்சத்துக்கு ஏதோ நாலாயிர அஞ்சாயிர தா கம்மியாருக்கு அப்டின்ற மாரி போட்ருந்தாங்க
செரி ஆ
நல்ல கூட்டோ நாங்க ஃப்ரீ ஃப்ரீ டிக்கெட் இருக்குல்ல அதாவது காஸ் கெட்டாம போவாங்கல்ல அவுங்கல்லா வந்துட்டு ரெண்டு நாள் அதாது ஒரு நாளைக் கு மேல வெயிட் பண்ணிதா சாமியே பாக்குறாங்களா அவ்வளோ கூட்டமா இருந்துச் சு நாங்க போம்போது பாத்த எல்லாரு அவ் இவ்ளோ சின்ன கொழந்தைங்க வயசானவங்கல்லா அவ்ளோ பேர் நிக்கிறாங்க எப்டித்தா அதுல நிப்பாங்கன்னு தெரில
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆமா லட்டு அப்ப லட்டு நீங்க லட்டு குடுக்கவே இல்லியே
லட்டு வந்துட்டு நாங்க எங்க வீட்ல யாரு அவ்ளவா லட்டு சாப்ட மாட்டாங்க அதனால நாங்க அங்க குடுக்குற நம்ம இப்ப டிக்கெட் புக் பண்ணிருந்தால ஒரு லட்டு குடுப்பாங்கல்லா அத மட்டு வாங்கிட்டு வந்துட்டோ நாங்க எக்ஸ்ட்ரா எது லட்டு எது வாங்கல நாங்க அப்புறோ திருப்பதிக்கு போயிட் வந்துட்டு அப்புறோ இன்னொரு வேலையா ஊருக்கு போ வேண்டி இருந்துச்சு அதனால வந்தவோனே அப்படி களம்பிட்டோம் அதனால வந்து குடுக்குறதுக்கு டைம் இருக்காது அப்பற ஊர்ல ஒரு முக்கியமான வேல வந்துருச்சு அதனால ஊருக்கு போயிட்டோ போயிட்டு நாங்களே நேத்து தா வந் தோ ஊருக்கு போயிட்டேவ்
திருப்பதி போயிட்டு இப்டி லட்டு வாங்காம வந்திருக்கீங்களே
அடுத்த வாட்டி போ போகும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரங்க கண்டிப்பா
ஓ ஓகே கே வேற திருப்பதியில வேற எங்கயு மல மேல ங்க சுத்தி பாத்தீங்களா மேல இந்த பாபநாசம் இன்ன ஒரு ரெண்டு மூணு எடல்லா இருக்கே கோவில்லு
அதுக்கு நாங்க அந்த கேபெல்லா இருக்கோல்ல அங்க அவங்ககிட்ட கேட்டோ கேபுக்குல்லா
சேரி
ஆனா கேப் காசு கொஞ்சம் ரொம்ப சொன்னாங்க நாங்க கார்ல தான் போயிருந்தோம் ஆனாலும் வந்துட்டு நாங்க ஒரு நாள் ஃபுல்லா இங்க டிராவல் பண்ணி போயிட்டு திருப்பி அங்க போயிட்டு திருப்பி டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டு கேபுக்குல்லாம் கேட்ருந்தோம் அவுங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ச் டைமிங்லாம் எனக்கு சரியா தெரில எப்ப போயிட்டு அதாது காலைல போனா திருப்பி ஈவினிங் ரிட்டன் ஆய்யிற மாரிதான் இருக்கும் அவுங்க த்ரீ தௌசண்ட் கேட்டாங்க
ஓ த்ரீ தௌசண்ணா ரொம்ப அதிகமே ஒரு எட்நூறுபா ஆய்ரூபா தானே இருக்கு
ஆ ஹா அவுங்க வன்ட்டு மூவாயிரூபா கேட்டாங்க அப்டி இப்டின்னு பேசி ரெண்டாயிரத் த்தி ஐநூரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அப்பறம் வந்துட்டு நாங்க இல்ல இல்ல வேண்டாம் முந்துன நாள் வந்துட்டு சாமி பாக்குறதுக்கே டைம் வந்துட்டு நாங்க ஒரு எட்டு மணிக்கு சாமி பாக்குறதுக்கு புக் பண்ணிருந்தோம் ஆனா சாமி பாத்து முடிச்சு டிச்சி வெளியே வர்றதுக்கேவும் மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிருச்சு வந்து அதுக்கப்புறம் தான் நைட் டின்னரே சாப்ட்டோம் எல்லாரும் சாப்ட்டுட்டு ரூமுக்கு வந்து படுக்குறதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி
நிக்கவும் முடியல கால் எல்லாம் ஒரே வழி நடந்து டயர்டா இருந்தது அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புற மாதிரி இருந்தது ஏன்னா மறுநாள் எல்லாருக்கும் வேலை கிளம்புற மாதிரி இருந்தனால அப் அப்டியே எல்லாரும் கிளம்பிட்டோம் அன்னைக்கு எங்கேயும் சுத்தி பாக்கல சும்மா பக்கத்துல ஏதோ அந்த ஷாப்பிங் மார்க்கெட் மாரி
ஆமா ஆமா அங்க ஆமா அந்த ஆஹ் ஒரு அது என்னது எஸ் வி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் அங்க அங்க பாத்தீங்கன்னா அப்ப இங்க இங்க இங்க நம்ம லோக்கல்ல இருக்க ரேட்ட விட அங்க வந்து வெல
கம்மியாதான் இருக்கும் ஆஹ்
அங்க எப்டி வா வாங்குனீங்களா
ஆனா நா எனக்கு எல்லாம் எதுவும் வாங்கலங்க எங்க அண்ணனுக்கு பசங்க இருக்கு எங்க அண்ணா பசங்களுக்கு மட்டும் சும்மா ரெண்டு பொம்ம வாங்கிட்டு வந்து குடுத்தேன் ஆனா எவ்ளோ கம்மி கேட்டாலும் குடுத்துடுறானுங்க
ஓ அப்படியா
இந்த டூப்ளிகேட் வாட்சி எல்லாம் இருக்கும் இல்ல ஆப்பிள் வாட்சு அதெல்லாம் சின்ன குழந்தைங்க போடுற மாரி இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல அதெல்லாம் நம்ம உண்மையான ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கு ஆஹ் ஆமா ஆமா அதேதான் உண்மையான ஆப்பிள் வாட்சு மாதிரி இருக்கு க்கு ஆனா விலைய கேட்டா ஃபர்ஸ்ட் இறநூறு ரூபா சொன்னானுங்க சேரி வேண்டாம் அப்படின்னனே அப்புறம் நூத்தி இருபது ரூபாக்கி சரின்னு சொல்லிட்டானுங்க நூத்தி இருபது ரூபா குடுத்துட்டோம் அப்புறம் கூட இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவுங்க வாங்கினாங்க அவுங்க நூறு ரூபாய்க்கே பேசி வாங்கிட்டாங்க அப்போ நா என்ன நா அப்ப அந்த இருபது ரூபாய எனக்கு குடுங்கன்னு கேட்டதும் குடுத்துட்டாங்க அந்த கடக்காரரும்
பரவாயில்லையே நம்ம ஊர்ல எல்லாம் குடுக்க மாட்டாங்களே
அ நல்லா திருப்பிய வாங் அதான் அந்த மாதிரிதான் இருக்காங்க அது வந்துட்டு கீழ மேலன்னு ரெண்டு இருக்கு கொஞ்சம் உள்ளக்க போக போக காஸ் கொஞ்சம் கம்மி ஆகுது கீழ இருக்கிறது எல்லாம்
பரவாயில்லையே ரொம்ப சீப்பாதான் இருக்கு
காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு கீழ மேல அந்த மாதிரி
அதான் அதான் அதான் அதான் அந்த அந்த கா அ ஆமா அங்க காம்ப்ளெக்ஸ் வந்து ஓ ரொம்ப பெருசா இருக்கும் கீழ அண்டர் கிரவுண்ட்ல கீழே கீழே இருக்கு மா க கிரௌண்ட் ப்ளோரு அப்புறோ மேல இருக்கு நல்லா பெரிய எடமா இருக்கு அங்க பரவால்ல
அப்புறோ சின்ன திருப்பதி செல ஒண்ணு வாங்கிட்டு வந்தோ சாமி செல அதுவு காசு அதிகமாதா சொன்னானுக அப்புறோ பேசிப் பேசி அப்டியே கொறைச்சிட்டாங்க எங்க கூட வந்தவங்க வந்து இந்த நல்லா பேரம் பேசுறதுல வந்து பெரிய அள்ளுப்போல
செரி செரி செரி
பேசிப் பேசி கம்மியா வாங்கி குடுத்துட்டாங்க எல்லாத்தையு
பரவாயில்லையே
அதனால போயிட்டு அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு அப் அப்டியே கெளம்பிட்டோ அங்க மத்தியானோ ரூம்ம காலி பண்ணிட்டு அப்டியே கெளம்பிட்டோ அங்க இருந்து
ஓ இங்க அப்புறோ அங்க கீழே ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு அங்க அந்த அந்த கோயில் லே அருவியில தண்ணி உழுகு அந்த அங்கெல்லா இப்ப தண்ணி உழுகுதா அங்க போனீங்களா
ஆ போனோ அங்க நாங்க கீழே எங்களுக்கு டைம் நெறைய இருந்தன்னு சொல்ட்டு போனோ ஆனா அப்ப போம்போது தண்ணி எல்லா விழுகல இப்ப வெயில் கால தானே அப்ப அங்க வந்துட்டு கீழல்லா நம்ம ஊர் மாறி தா இருக்கு மேல போனாதா கொஞ்சோ கிளைமேட் ஊட் ட்டி கொடைக்கானல்னாங்க ஆனா அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சோ கூலிங்கா
இல்ல அது அது வந்து நீங்க வந்து எப்பனா மார்கழி மார்கழில தை அந்த அந்த இத ஒட்டி போனீங்கன்னா க்ளைமேட் வந்து அப்டே ஊட்டி மாறியே க்தா இருக்கு அ பக்கத்துலே உங்களுக்கு மேகோ வந்து அ மேகோ வந்து நம்ம ரோட்லயே அப்டே சாயந்தரோ பாத்தீங்கன்னா அதுவா க்ராஸ் ஆகு நல்லா இருக்கு உங்களுக்கு அதுவு நம்ம இங்க நவம்பர்ல மழ பெய்யு பாத்திங்களா அந்த டயத்துல போனீங்கன்னா இன்னு சூப் ப்பரா இருக்கு ஆனா ம குளுரு கொஞ்சோ அதிகமாக தா இரு உங்களுக்கு உங்களுக்கு அங்க ரூம்லேயே வந்து சுடுதண்ணி வச்சிருப்ப பாங்களே ஏன்னா அங்க கிளைமேட் இதுனால தா அங்க ரூம்லயே எப்பயு சுடுதண்ணி கெடைக்கு
ஆமா ஆமா சுடுதண்ணி கொழாய தொறந்தோனே சுடுதண்ணி தா வந்து ச்சி அந்த ரூமு நல்லா இருந்தது காசு கம்மி தா இங்க எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க ஒரு த்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம் தா புக் பண்ணிருந்தோ
சேரி சேரி சேரி சேரி
நா நல்லா இருந்துச்சு ரூம் நல்லா கிளீனா நீட்டா தா இருந்துச் ச்சு சாப்பாடு அங்கேயே போட்டாங்க காலைலிக்கு மத்தியானத்துக்கு அதனால சாப்பாடு ஒரு செலவு அதுலயே சேத்தே வாங்கிட்டாங்க
பரவால்ல சா சாப்பாடு எப்டி காரமா இருந்துச்சா இல்ல ஓ
நாங்களு அப்புடி தாங்க நெனச்சோ அ அந்த சைடு எல்லா காரமா இருக்கு அப்டின்னு நென் ஆனா சூப்பரா இருந்துச்சு நாங்க போன அன்னைக்கு மத்தியானோ லஞ்ச் சாப்ட்டோ
சேரி
டேஸ்ட்
ஓ பரவால்லயே அ ஆனா நா
சோ சாம்பார் ஊத்தனாங்க நல்லா இருந்தது அதுக்கு முன்னாடி ஃபஸ் நெய் ஊத்துனாங்க நாங்க நெனச்சோ சாம்பாருக்குதா நெய் ஊத்துறாங்க போல அப்டின்னு நெனச்சோ ஆனா அங்க போடலங்க அந்த ஹோட்டல்ல போடல வெளில எங்கேயாவது போட்டுருப்பாங்களா இருக்கு ம் அங்க போடல
இல்ல ஆந்திரானாலே பருப்பொடிதா
ஆமா ஆமா
பரவால்ல நா நாங்க நா போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா ஆ சா ச ந்தர வேல அங்க வெளில அந்த காம்ப்ளெக்ஸ் ஒட்டி நெறய கடைகள் இருக்கு சின்ன சின்ன ஹோட்டல்லா அங்கெல்லா நீங்க இட்லி தோச எதுனாலு சேரி சட்னி எல்லா பாத்தீங்கன்னா னா பயங்கர காரமா இருக்கு ம்
நாங்க அங்க திருப்பி வருந்துட்டு அந்த ஷாப்பிங் போனோன் சொன்ன ல அன்னக்கி காலைல சும்மா வட மட் டு அங்க சாப்ட்ட ஏனா நாங்க டிஃபன் இங்கயே சாப்ட்டுட்டு போயிட்டோ அதனால சும்மா ஸ்நாக்ஸ் மாரி வ நல்லா இருந்துச்சுன்னு சொல்ட்டு சாப்ட்டோ ஆனா பாக்கதா நல்லா இருந்தது ஒரே எண் ண்ண அத சாப்ட்டு வட ஆனா சட்னி அதுக்கு சன்னா அவ்ளோ காரந்தா அது
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி ரைட் ரைட் ரைட் ரைட்
ஆனா ஒரு நிம்ஷோந்தா சாமி பாக்க வுடுறானுங்க அதுக்கு அவ்ளோ
ஆமா அந்த ஒரு நிம்ஷொந்தா அங்க போ அந்த உள்ள ஒரு நொலயும்போது பாத்தீங்கன்னா லைட்லா அமத்திடுவாங்க அ அதனால உங்களுக்கு சாமி வந்து பாக்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கு ஆமா என்ன அந்த ஒரு செகண்ட்டுதா அதுக்கு மேல அங்க பாக்க முடியாது யாருமே பாக்க முடியாது ஆமா தள்ளி தள்ளிதா வுடுவாங்க ஆமா ஆமா
போம் எல்லா கோவில்லயு உள்ளக்கு போய் சாமி பாக்கறதுக்குதா கூட்டமா இருக்கு இங்க மட்டு சாமி பாத்துட்டு வெளிய வர்றதுக்கு அவ்ளோ நேரோ வெயி
அது நீங்க கூட்டமான டயோனால கொஞ்சோ இதா இருந்திருக்கோ நார்மலா கொஞ்சோ இதாதா கொ எல்லா அது இருக்கு இ நீங்க தா சொன்னீங்களே அதிகமான ஆள் அன்னைக்குத்தான் வந்திருக்காங்கன்ட்டு அதனால கூட எ இருக்கு ஆமா
அதுவு எல்லாரு என்ன நெனச்சாங்க நைட்யெல்லா யாரு வரமாட்டங்கன்னு நெனச்சுட்டு நெறயா பேர் எப்டியே எல்லாரு யோசிச்சி யோசிச்சி நைட் இது போட்டாங்க போல டிக்கெட் அவ்ளோ பேர் நிக்கிறாங்க டைம் நைட் எ ட்டு மணிக்கு நாங்க சாமி பாக்கறதுக்கு டைமு நாங்க ஞாயி்த்துக்கிழம போனோ
அ ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாருக்கு அன்னைக்கு விடுமுறைதானே அதனால அதிகமாதானே இருக்கு உங்களுக்கு
அதா எங்க அங்க நாங்க டிக்கெட் புக் பண்ணல எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க புக் பண்ணி குடுத்தாங்க எங்களுக்கு தெரில அத எப்டி புக் பண்ணு அவுங்கதா புக் ட் பண்ணி குடுத்தாங்க அவுங்க வந்துட்டு போடும்போது அந்த ஞாயித்துக்கிழம மட்டுந்தா காமிச்சுச்சா மத்த எல்லனாலு ஃபுல்லா ஆயிருச்சா ஞாயித்துக்கிழம மட்டுந்தா கடை க்குது சொன்னாங்க அப்போ ஞாயித்துக்கிழமைக்கு மட்டு இருக்குனா ம மத்த நாள் ஃபுல் ஆயிருச்சுனா அப்போ மத்த நாள்ல்லா எவ்ளோ கூட்டமா இருந்திருக்குன்னு பாருங்களேன்
ஆமா மா மா மா மா மா
நாங்க வந்துட்டு போனதுக்கப்பறோ ஒரு நாள் திரிஷா எல்லா போயிருக்காங்க போல மறுநாள் அதுக்கப்பறந்தா பாத்தோ த்ரிஷா அப்றோ வந்துட்டு ஃபோன்ல வந்துச்சு அதா பாத்தேன் அப்பறந்தா
ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி ரைட்டு சேர் ரைட்டு பாருங்க ஆமா சேரிங்க பாப்போ ஆமா ஆ நேரமா ஆயிருச்சுனு நெனைக்கிறே ஆமா சேரி ஆ வெக் ம்